ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஆ கேக்குது கேக்குது
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்க நீங்க
ஆ நல்லாருக்கம்ப்பா நானா நானு வந்து தம்பி வந்து எங்கப் அ சின்ன பைய ரெண்டு வயசுதா ஆகுது அவன்‌ வந்து தூக்கத்துலந்து எழுந்துட்டா அவன மறுப்டியு தத்தைய தூங்க வெச்சுட்ருக்க
சின்ன கொழந்தைனாவே அப்தானே இருக்கு அது ரொம்ப கஷ்டம்ங்க
ஆமாங்க வீட்ல யாரு இல்ல நா மட்டுந்தா நானு அவரு மட்டுந்தா அத்னால் நாங்க ரெண்டு பேருந்தா பாத் த்துக்னு தம்பிய அத்னால எழுந்துட்டா ஒரு வேலையு ஆகாதுங்க
கமிட்மெண்டுன் வந்தாவே அதையு பாத்துட்டு குடும்பத்தையு பாத்துட்டு இதையு பாத்துட்டு ரொம்ப கஷ்டமுல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கறதா பெரிய விஷ்யொ
ஆமாங்க
அதா பெரிய சாதனைன் சொல்லுவாங்க
அப்ப தெரில பாப்பா இருக்குற வரையு தெரில எங்ளுக்கு பாப்பா வந்து அம்மா வீட்லயே வளந்துட்டா ஆனா தம்பி பொறந்த பிறகு நாங்க வந்து தம்பி சின்ன வயசுலந்தே கூ கூட்டிட்டு எங்க கூடவே வந்துட்டோமா அதுனால வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அவன வளக்கற்துக்கு நாங்க ரெண்டு பேர்தா எது வந்தாலு பாத்துக்ணு யாரு வரமாட்டாங்க மாமியார் வந்து கொஞ்ச தூரொ
கொஞ்ச தூரொ
ஆமா கொஞ்ச தூரொ ஒரு வேற ஒரு எடத்துல இருக்காங்க நாங்க மாமியார் வீடு அம்மா வீடு எல்லா ஒரே எடத்துல இருக்கோ நாங்க வந்து வேற ஊர்ல இருக்கோ எங்க வேல இங்க இருக்கதுனால வேற ஊர்ல இருக்கோ
மேஸ் இன்னுந்த பொண்ணுங்கனாலே ஹஸ்பண்டு பொண்ணு வேல செஞ்சுட்டு இருந்தாலுமே ஹஸ்பண்ட் எங்க இருக்குறாங்களோ அங்கதா பொண்ணு போகணு அப்டிங்குற மாரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க அதனால கூடவே சேந்து நம்ளு போவேண்டிதா அப்டிங்கிற மாரி ஒ ஒரு இதாயிடுச்சு பாவு
ஆமாப்பா
எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணோட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்
ஆஹ் படிச்சிட்ருக்கீங்களா என்ன பண்ண
நான் காலேஜ் முடிச்சுட்டேன் பஸ்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி கவுவர்மெண்ட் ஜாப் எதும் ட்ரை பண்லா அப்டினு சொல்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்லா எழுதுனா புட்டுக்குச்சு சரி மறுபடியும் ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒன்னு டிரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியில ட்ரை பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்
அப்படி ங்களா செரி செரி நான் கூட ஆஹ் முடிச்சோனே ட்ரை பண்ண ஒரு வருஷம் ட்ரை பண்ண ஆ பார்டர்ல பாஸ் ஆன அதுக்கப்பறம் வந்து ஓ இதெல்லா ஒன்னு நம்ம செட் ஆகாது நம்ப ஆஹ் வேற இதுலயே போய்ட்லான்னு சொல்லிட்டு வேற இதுல போயிட்டே
என்ன கம்பெனில ஒர்க் என்ன உஹம் ஜாப் பாத்தீங்க
நான் ஐ டில தா பாத்த
ஜ டிலதா இருந்தீங்களா ஆஹ் ஓகே ஓகே
ஒரு ஏழு வருஷம் போயிடுச்சு அதுலையே
ஓ ஐ டி ஐ டி ரொம்ப ஸ்ஃப்ரெஷரா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் ஆ ரொம்ப
அது நம்ம பாக்குற வேலைய பொறுத்து நம்ம பாக்குற கம்பெனிய பொறுத்து எல்லாமே நமக்கு வர டீம்ம பொறுத்து ஆஹ் நம்ம சரியா வேலை செய்யலன்னா நம்ம சரியா வேலை செய்யலனா ஃப்யர் பண்ணுவாங்க சரியா ப்ராஜெக்ட் பண்ணலனா ஃப்யர் பன்டுவாங்க அது மாதிரி
ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருந்துட்டே இருக்கும் சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ற மாதிரிதா இருக்கும்
இல்ல எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஆபீஸ் இல்ல லீவு தா நல்லாதா போகும்
நல்லாதா போகும் அந்த கல் சர் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு செட் ஆயிடுச்சு
ஆமா அது அது செட் ஆயிட்ட பருகு இப்போ கல்யாணம் ஆயிட்ட பருக்கும் ரெண்டு பேருமே வந்து வீட்ல இருந்தா வேல செஞ்சிருந்தாங்க வேல செஞ்சிருந்தோம் ஒரு இப்போ ஒரு ஆறு வருஷமாவே நாங்க ரெண்டு பேருமே வீட்டுல இருந்தா வேலை செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப கோவிட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆபீஸ் வரதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால ஆபீஸ் எல்லாம் வர முடியாது அப்பதா தம்பி பொறந்துடா ஆஹ் ஆபிஸ்லாம் வர முடியாது நீங்களே பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் வரமாட்டேன் நானு சொல்லிட்டேன் நானு அவங்களும் கேட்டு பார்த்தாங்க இல்ல நீங்க கொஞ்ச தா கொஞ்ச நாள் மூணு மாசம் மட்டும் வந்துட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க உங்களுக்கு அஹ் வீட்ல இருந்து வேல செய்யற மாதிரி மறுபடியும் தரட்டேன் அந்த மூணு மாசமே என்னால வர முடியாது பாத்துக்க தம்பி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி
இதுல எப்படி பிரேக்னன்ட் ஆகி குழந்தை பொழந்துச்சுன்னா இது லீவ் எல்லாம் குடுப்பாங்களா
ஆஹ் லீவ் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சும் கூப்பிட்டாங்க
எத்தன மாசம் எத்தன மாசம் கொடுத்தாங்க லீவு முஞ்ச உங்களுக்கு க
எனக்கு வந்து நா எனக்கு கொஞ்சம் பிரேக்னன்சி காம் பில்க்கே அஹ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஆமா அதனால வந்து நானு கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு அஞ்சு மாசத்துல இருக்கு அப்புறமாவே லீவ் எடு எதுக்குண எனக்கு வந்து அவரு கொஞ்சம் அஹ நா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய லீவ் எடுக்க மாட்டேன் அதனால அந்த லீவ எல்லாம் சேர்த்து போட்டு எனக்கு ஒரு எட்டு மாசம் லீவ் கொடுத்தாரு அப்புறம் பாப்பா பொறந்த அதுக்கப்புறம் நடுவுல நடுவுல அப்பப்ப வேல செய் சொல்வாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து கணக்கு காட்டணும்ல இன்னும் போல பிரெக்னன்சி லீவ்லதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நடுல நடுல அது மாதி கணக்கு காட்டுல அதுக்கப்புறம் கரெகா ஒன்பது மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் இருந்து ஃபுல்லா ஆறு மாசம் கரெக் டா லீவ் குடுத்துட்டாங்க அப்புறமும் ஒரு தள்ளி போய் ஆறு மாச தள்ளி போய் மறுபடியு ஒரு மூணு மாசம் குடுத்தாங்க செரி அப்பறம் நம்ப மெடிக்கல் சர்டிஃபிக்கேட்லா குடுத்தோன்னா அப்ப குடுப்பாங்க அப்பியும் வாங்கன ஒரு மூணு மாசம் வாங்கற அதுக்கப் அப்பறம் இல்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஒரு மாசமாச்சும் ஆஃபீஸ் வாங்க அப்ப தம்பியும் வந்து ரொம்ப குட்டி பையன் அவன் யாரு்கிட்டயுமே இருக்க மாட்டான் நாங்க எங்க மாமியார்கிட்ட விட்டு போனாலும் அவுங்க கிட்டயும் இருக்கல ரொம்ப அழுதுட்டே இருப்பான் அவுனுக்கு வந்து நல்ல சளி புடிச்சிச்சுன்னா ரொம்ப இரும்பிட்டே இருப்பா யாராலயும் சமாளிக்க முடியாத அவன அப்போ நம்பளோ இல்ல நம்பளுக்கு பாப்பா தானே முக்கியம் நம்பளும் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ஆ அதனால போல அதோட ஸ்டாப் பண்ணிக்கணு
செரி செரி இது தா கண்டினியூஸா ட்ரை பண்ணலாம் அப்பிடின்னு சொல்ட்டுதான் ஃபஸ்ட் வீட்ல இருந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிர்க்க டாஸ்க் பேஸ் தான் அப்பறம் வந்துட்டு சரி இதுவே மு ஃபுல் டைம் ஏதோ பாடைமா கெடைக்கிற ஒர்க் பாத்துட்டு இத பண்ணலாம் ஃபஸ்ஈட்டு அதுக்கப்பறம் அந்த வேலைக்கெல்லாம் போயிக்கலாம் அப்பிடிங்கிற மாரிதான் செரி நிரந்தரமான நம்புளுக்கு ஒரு வேல வேணு சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவால்ல இந்த மெ எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்பிடிங்கற மாதிரிதான் செரி இத சூஸ் பண்ணிட்டு போயிர்லாம்
ம்
கண்டினியூஸா வந்துட்டு கன்டினியூஸா பண்ணலாம் அப்பிடின்னு சொல்ட்டு பண்ணிக்கலாம்னு சொல்ட்டு இது பண்ணிட்டு இருக்கறேன்
செரி செரி செரி அ நம்ப வந்து எ என்னதான் நம்ம பிரிப்பேர் பண்ணாலும் அங் அப்போ என்ன நம்ப தோணுதோ அந்த எக்ஸாம் டைம்ல என்ன ஆன்சர் தோணுதோ அதுதான் ஏன்னா நான் வந்து அ க்ளா அ அதுக்காக க்ளாஸ் எல்லாம் ஜாய்ன் பண்ணலானு பிளான் பண்ண ஆனா அங்கேயும் போறச்சையும் நா வந்து ஆன்லைன்ல நிறைய ஆ வீடியோஸ் பாபே வீடியோஸ் பாத்துட்டு அவங்க வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரு எல்லாம் கொடுப்பாங்க அதுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம போன ஒரு எழுபது எழுபத்தஞ்சு மார்க் எடு
இப்ப தமிழ்ல தமிழ் மீடியம் படிச்சவங்களுளுக்கு எல்லாம் வந்துட்டு பி எஸிஎம் சர்டிபிகேட்டு இதெல்லாம் வச்சிருந்தாலே ஓரளவுக்கு வந்துட்டு மார்க் எடுத்திருந்தா ரெட்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதா சொன்னா ஆ ஆமா ஆமா நா இன்னும் வந்துட்டு எனக்கு இன்னும் போய் நா அப்ளை பண்ண ஆனா அதளைக்கு சர்டிபிகேட் எனக் இன்னும் மறுபடியும் வாங்கவே இல்ல ஸ்கூலுக்கு ஒன்னாவதுல இருந்து அஞ்சது வரைக்கும் குடுத்துட்டாங்க ஆனா வந்துட்டு சிக்ஸ்தல இருந்து டுவெல்த் வரைக்கும் மறுபடியும் அப்ளை பண்ண கிடைக்குமா அப்படிங்கற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது
ம் எனக்கு அது பத்தி தெரியலங்க ஆ எனக்கு அது பத்தி பெருசா தெரியாது ஆ ஏன்னா என் எனக்கு தம் ஆ எப்படி சொல்றது ரொம்ப வராது ஓரளவுக்கு வரும் அவ்வளோதா ஆ
சரி சரி அதா சரி மறுபடியு அப்ளை பண்ணி வைக்கலா அப்படின்னு சொல்லிட்டுதா சரி ஏதாவ ஒண்ணு பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா இருக்கச்ச மரடி சோ அப்படி இதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப அந்த எக்ஸாம்ல எல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பிஎஸ் பைஎல் சர்டிபிகேட் இருக்குல தமிழ் மீடியம் சக்குட்ட இப்பா அதுலா மார்க் வந்து ரெண்டு பேருமே
ஆமா அதுவுமே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்போ இப்போ எல்லாம் வந்து என்னால அப்ளயே பண்ண முடியாது ஏனா நா வேற மொழி எடுத்துட்டு இருந்த அதனால வந்து ந்து ஆஹ நான்ளயே பண்ண முடியாது அந்த இப்போ கொஞ்சோ நலா கொஞ்சோ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிய சொல்ற நானு அதுக்கப்ரோ ச்ச போடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகல்லா என்னால மறுபடியு கஷ்டப்பட்டு எல்லா படிக்க முடியாது அஹ் ரொம்ப கஷ்டோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டங்க
செரி செரி எதோ கன்டினூஸா ஒரே கன் சன்டியா இருந்த பேஷன் பேஷன்ஸ் புக்கிங் பண்ணி படுச்சம்னா கண்டிப்பா அடுச்சுட் போயர்லா நறைய துர்லா படுச்சுட்தாங்க
என்னோட அ கூட அ படுச்ச நண்பர்களே வந்து படிச்சிருக்காங்க படிச்சு இதுவு பண்ணிருக்காங்க பட் அவுங்கல்லா தமிழ் நல்லா படிப்பாங்க நல்லா இது பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது ஆ அதனால நா வந்து அது ட்ரை கூட பண்ணவே இல்ல நா தமிழ் இல்லாத மத்த இதுதா பாத்தே மத்த இதுல்லா ட்ரை பண்ணே ஒரு ஒரு வருஷோ ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்புறந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே ரூம்ல உக்காந்து படிச்சிட்டே இருக்கணு ரொம்ப ஒரு மாதிரி இருக் போற வரவுங்கல்லா கேப்பாங்க வேலைக்கு போலியா வேல வேலைக்கு போலியா இவ்ளோ மார்க் எடுத்து வேலைக்கு போலியா இவ்ளோ கா அ கட் ஆ என்னது ஆ டாப்பரா வந்து வேலைக்கு போலியா இது பண்லையா அது பண்லையானு
நா என்ன பண்ணுவன்னா எல்லாமே ஜாலியா படிப்பே இது வந் து அஜித் க இது வந்து தினி தா வந்து விஜய் காஸ்டீயூம்னு சொல்ட்டு காமெடி பண்ணிட்டு படிச்சுட்ருப்பே அதனால எனக்கு ஈஸி வந்து பதிஞ்சுதுனு வச்சுக்கங்களே மைண்டல வந்து ஈஸியா டிசைட் பண்ணிரு இந்த கொஸ் இதுக் இது தா ஆன்சர் இதுக்கி இதா குடுக்கனு அப்டிங்கற மாரி தமிழ்ல லாஸ்டா நா போம்போது மார்க்ஸ் நல்லா எடுத்துட்ட மாச மட்டுதான் போட்ரிக் போயிருச்சுனு நெனக்கிறே அப்ற தா ஒரு அ அக்கா சொன்னாங்க யூடியூப்ல போய்ட்டு மேக்ஸ் வந்து ஈஸியா சால்வ் மெதட்லா இருக்கு அதல்லா ஃபாலோ பண்ணீங்க
ஆமா ஷாட் கட் லா ருக்கு நா ஒன்னு நறையா பண்ணே ஷாட் கட் லாம் இது பண்ணிட்டு நா தா சொன்னெ இல்லீங்களா அந்த கிட்ட வந்து பார்டர் மார்க் தில எனக்கு முன்னாடி மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரு தா மூணுப் பேர்ல ரெண்டு பேர் தா செலக்ட் பண்வாங்க எனக்கு அப் முன்னாடியே ஒரு பேரு நானு அதுகப் அப்டின்னொன்னு நாங்க மூனு பேருமே செலக்ட் ஆகல அது மாரிதா போயிருக்கு அதுக்கப்ரோ ஒரு சேட்ல வெறுத்து போயிடு
ஆமா ஆமா ஆ சேர் ஓகே
பாய்பா